எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இரு கீங்க
கேன் என்ன பண்ணிட்ருக்கீங்கோ நானு சாப்பிட்டாச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ நானும் சாப்ட்டு முடிஞ்சிச்சு சும்மா அப்டியே சுத்திட்ருக்கேன் பாப்பா மேல போயிட்டுருக்காங்க அக்கா வீட்டுக்கு செரி கொஞ்ச நேரம் நம்ம வேல பண்ணலாம் அப்படின் ட்டு பாத்துட்ருக்கேன் என்ன சாப்
ஏ சாப் மத்தியானம் வந்து வெள்ளச்சோறு அப்புறம் வந்து சூர மீன் கொழம்பு சூர மீன் பொரிச்சது
செரி செரி
உங்க வீட்ல என்ன சாப்பாடு
எங்க வீட்ல முட்ட கொழம்பு சாப்பாடு அப்புறமா வத்தல் மாம்பழம்
சாப்பாடு கூட வச்சு சாப்பிடுவீங்களோ
ஆ புரில
சாப்பாடு கூட மாம்பழம் வச்சு சாப்பிடுவீங்களோ
ஆமா ஆமா
அது நா கேள்வி பட்டிருக்கேன் ஆனா நாங்க சாப்பிட்டது இல்ல
அப்டியா ஐயோ சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ருசியாருக்கும் நீங்க எப் எப்பவுமே சாப்பாடு வைக்கும் போது சாப்பாடு கொழம்பு எல்லா நீங்க வைக்கிறீங்கல்ல ஒரு தட்டையில ஒரு ரெண்டு மாம்பழம் கட் பண்ணி வச்சீங்கன்னா எல்லா சாப்பாடு சாப்பிட்ட அப்புறமா லாஸ்ட்டா அந்த மாம்பழம் சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் பாத்தீங்கனா மாம்பழமே அப்டியே தொட்டு தொட்டு சாப்பாட்ல வச்சு சாப்புடுவாங்க
ஆமா ஆமா
ஆமா ரொம்பவே நல்லாருக்கும் அந்த மாரி
பண்லா ஒரு நாள் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறன் முட்ட கொழம்பு சொல்றீங்க இல்ல முட்ட கொழம்பு எப்டி வைப்பீங்க
முட்டகொழம்பு அதுதான்பா நம்ம தக்கா இது தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அப்றோம் நம்மளுக்கு தேவையான மசாலா உப்பு காரம் எல்லா எவ்ளோ வேணு மா அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சோ நல்லா இருந்து வெங்காயம் நல்லா அந்த ப்ரவுன் கலர்ல ஆயினும் அதுக்கப்றமா தா நம்ம தக்காளி சேர்த்து குணும் சேத்துட்டு நல்லா அது நல்லா வதக்கிட்டு நல்லா ஒரு அது கொஞ்சம் பேஸ்ட் மாரி எண்ண பிரிஞ்சு வருல்ல அப்போ என்ன பண்ணோ கொஞ்சோ தண்ணி விட் டு அதுல கொதிக்க விடனும்
இந்த வத வதங்குன பெறைக்கி
ஆமா நல்லா வதக்கிட்டு அப்றமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலா எல்லா போடுறோம்ல அதெல்லா நல்லா வது நல்லா வதக் கிட்ட அப்புறமா அது எண்ண பிரிஞ்சி வரும் எண்ண பிரிஞ்சு ச் வரும்போது அப்போ என்ன பண்ணும் நம்ம ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி அதுல விடணும் விட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும் இந்த கொதிக்கிட்டே இருக்கும் போது என்ன பண்ணனும் ஒரு நாலு முட்டையோ மூணு முட்டையோ நம்மளுக்கு எவ்ளோ தேவையோ அந்த முட்ட அ ஒடச்சு அப்படியே அந்த கொதிக்கிறலய மசாலா அதுல போட்டணு போட்டுடு அப் அப்புறமா கொஞ்சோ அது மூடி வச்சுட்டு அப்புறமா கொஞ்ச நேரோ கழிச்சு அது அப்டியே திருப்பி போட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷ வச்சு ஆஃப் பண்ணாலே போது
ஆ அ
முட்ட கொலம்பு ரெடி ரொம்ப ஈஸியான மெத் த்ரெட்டா
குக்கர்ல வப்பீங்களா இல்லனா குண்டால வப்பீங்களா
இது கடாய் கடாயில வைப்போ கடாயில வச்சாலே அது கொஞ்சோ நல்லா அது சுண்டி சுண்டி நல்லா ஒரு
ம் சேர் சேரி நாங்க சில நேரோ குக்கர்ல தா வெப்போ
ஆ அது ந நெறைய அது அரிச்சி நெறைய வைப்பாங்கல அந்த டைம்ல குக்கர்ல வைப்போ கறி போடுவோ இல்ல இப்போ ஆட்டு கறி
ஆமா ஆமா
தாளிச்சு கொஞ்சோ நல்லா இது பண்ணிட்டு வதக்கிட்டு கறி யலா போட்டுட்டு அப்புறமா அந்த தக்காளி வெங்காயோ எல்லா ச்சி நம்ம ஊ த்துவோல்ல அது பார்த்தோம்னா குக்கர்ல விசில் விட்டோனா அதுதா அப்போதா அந்த ஏ கறி கொஞ்சோ நல்லா
ம் ஹ்
அந்த டைம்ல நம்ம குக்கர்ல சேர்த்துப்போ வேற ப்ப முட்ட நல்ல முட்டெக்கு வெறு இந்த கடாயிலேயே செஞ்சுப்ப கொஞ்ச தானே செய்றோ இபோ நா ஒரு அஞ்சு முட்ட அளவு குதா செஞ்ச கிரேவி எனக்கு என் கணவருக்கு என்னோட குட்டி பாப்பாக்கு அதனால ஒரு கடாயிலயே செஞ்சுப்பே
ஆமா நைட் என்ன சாப் சாப்பாடு பாக்கலானு இருக்கீங்க
ஐயோ அதுதான்ப்பா டெய்லி என்ன பண்றதுன்னே தெரில யோசிச் யோசிச் சமைக் வேண்டியதா இரு
ஆமா சில பேருக்கு சில சாப்பாடு பிடிக்காது
ஆமா
பாத்து பாத்து பண்ண வேண்டியதா இருக்கு
ம் போய் ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கே எனக்கு கடுப்பு ஆகும் என்னடா இது சமைக்கிறதே மறுபடியும் சமைச்சு சமைச்சு சாப்பிட வேண்டியதா இருக்கு அப்டின்டு ஆயிரும் இதுவே வேல ஆயிடுச்சு இல்ல நம்மளுக்கு காலையில சமைக்கணும் மத்தியா சமைக்கணும் இரவுக்கு சமைக்கணும் அப்டின்ட்டு அப்டியே ரொட்டேஷனா இது தா போயிட்டு இருக்கு என்ன பண்றதுன்னே தெர்ல அது தான் ஐயோ இப்போ நைட்டுக்கு ம் ம் ஆம்மா கரெக்டா சொன்னீங்க
கொஞ்சோ செரி கொஞ்சம் சப்பாத்தி மாதிரி வெ ச்சி நைட்டுக்கு சாப்பிட்டு லாம் கொஞ்சோ சாப்பாடோ மத்தியானம் வச்ச சாப்பாடும் இருக்கு அது நான் சாப்பிட்டுட்டேனா கூட கணவருக்கு சப்பாத்தி சுட்டு குடு த்துட்டேனா ரொம்போ வே அழகா சாப்பிட்டுருவாரு சந்தோஷமா சாப்டுருவாரு அப்புறமா உங்க வீட்ல யார் யார் இருக்கிறாங்க
உங்க வீட்ல அம்மா தங்கச்சி ஆ அப்றோ நா அப்றோ எனக்கு கொ கொழந்த ஒரு வயசு ஆனா கொழந்த
உங்களுக்கு ஒரு வயசா பாப்
ஆமா ஆமா
சேரி சேரி இப்ப தான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா
ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு மூனு வருஷமா மூனு வருஷமா கொழந்த இல்ல
ஐயோ சேம் அதே தான் எனக் அஞ்சு வருஷமா கொழந்தயே இல்ல
அதாதா சேரி சேரி அதாக்கா கடவுள் எப்ப குடுப்பாங்களோ அப்பதா கெடைக்கு அதுக்குள்ளே அதுக்குனு ஆனா வந்து நம்மளு ஒக்கார உட மாட் ட்டாங்களே ஊர்ல என்னலாமோ பேசுவாங்க
ட்டா சொன்னீங்க அதெல்லா அவங்க பேசுற வாய் பேசிட்டே தா இருக்
ம் அதெல்லா தாண்டி வந்து கடந்து வந் து தவமா தவமிருந்து பெத்தோன்னு சொல்வாங்கல்ல
ஆம்மா அதே மாரி தா எனக்கு ஒரு பொண்ணு ரெ ரெண்ட்ர வயசு பொண்ணு அஞ்சு வருஷோ கலிச்சு பொறந்தா அவளுக்கு ரெண்ட்ர வயசு ஆயிடுச்சு
சேரி இப்ப என்னன்னா அடுத்தது செகண்ட்டு ஆ பஃஸ்ட்டோட ஆ முதல்ல நெறய த ரொம்ப டைம் ஆச்சு மூன்ற வருஷங்கிட்ட ஆச்சி கெடைக்குறதுக்கு வெண்டாதங்கன்னா ஒடனே கெடச்சிருச்சு கொழந்தைக்கு ஒம்பது ஆமா ஒம்பது மாஸோ இருக்கப்பயே எனக்கு கெடைச்சுது
அப்டியா சேரி
ஆனந்தத்துது
உங்களுக்கா சூப்பர் சூப்பர் பாத் த்து இருங்க ரொம்போ
ஆமா
உங்களுக்கு சுகப்பிரசவ்
இல்ல இல்ல சிஸ்சேரியன் ஆப்ரேசன்
கொஞ்சோ கஷ்டமாகுல்ல உங்களுக்
ஆமாங்க ஆமா சேரி நம்ம எதிர்பாக் எதிர்பாக்கல
ம் அதா அதே மாரிதா எ நாத் த்தனாருக்கு ஆயிடுச்சு பாப்பா பொறந்து வ எவ்ளோ பத்து மாச சமோ எட்டு மாசத்துலயோ மறுபடியு அது மாசமாயிருச் ட்டங்க
ஆ ஆ அவங்களா சுகப்பிரசவொ
ரொம்ப கஷ்டோ அவங்களுக்கு ப்ப இது ஏன்னா நார்மலா கூட கொஞ்சோ ஓரளவுக்கு தாங்கிக்கலா இப்ப சிஸ் சேரின்னா நம்மளுக்குஅந்த வயிறு உப்ப உப்ப நம்மளுக்கு அந்த சிஸ்சரியன் எடத்துல பெயின் ஆகு அப்டின்ட்டு சொல்லுவாங்க அந்த மாரி இருக்கா உங்களுக்கு ஆமாப்பா அத் அதுனாலே பயமா இருக்கு எனக்கு
ம் ம் நீங்க மறுபடியு அந்த ஆபரேஷன் தியேட்டர்குள்ள போகி ஓ அது ஒரு அதெலா அதுல்லா பெரிய வலி நாள் போக போக பயமட்டு இருக்கு
ஆமா அதுவு மொதல்ல நம்ளுக்கு தெரி ல சேரி ஒரு ஊசி போட் டுப் பண்ணிர் டுவாங்க அப்டின்ட்டு நம்ம இருந்துட்டோ ஆனா அது ஊசி எனக் க்கு பாப்பா நார்மல் தா வலி கூட வந்து ச்சு லேபர் வாட்ல தா இருந்தே வலி வந்துச்சு ஆனா பாப்பா என்ன பண்ணா வயத்துல தண்ணி குடிச்சுட்டு அப்றமா அவளோட ஹாட்பீட்டல்லா ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு அதனால எமெர்ஜென்சில கூப்டுட்டு போய் டக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணி உட்டாங்க
அ ஆ அதே மாரிதா எனக்கு என்னன்னா ஆ எனக்கு நா வலி வந்துதா போனே ஒரு நைட் நைட் ழ்த்தி கெழம நைட்டு போல போனே வலி வந்து பதினொன்னு மணி பண்ணன்டு மணி இருக்கு அங்கபோய் பாத்தோம் பொ வந்து எல்லா கர்பாசல்லா ஓப்பன் தொறந்துருக்குன்னு சொன்னாங்க ஏ என்னன்னா கொழந்த தல திரும்ப இல திரும்புனாதான எடுப்பாங்க அது இல்லாம வலி வந்து எடைல எடைல விட் விட்டு விட்டு தா வந்துது நம்ம என்ன பண்ணோ நம்ம பயத்துல டென்ஷன் ஆயிட்டோ ஆரம்பத்துல இருந்து இதுவரைக்கு பிபி இல்ல இல்ல ஆ ஆரம்பத் த்துலருந்து இது வரைக்கு பிபி இல்ல கடைசில பிபி ஓவராய்ட்த்து அதே ரெண்டு நாளுக் கிட்ட வச்சு ரெண்டு நாள் கிட்ட வச்சு வச்சு பாத்தாங்க வச்சு பாபப்பாங்கல்ல சரி அப்றொ பிபி இன்ஜெக்க்ஷன்ல்லா போட்டு எடுத்து ஆ பாத்தாங்க ஆனா லாஸ்ட் என்னன்னா ஆ இது உக்கம் கோடொ அந்த தணி கொ பனி கொடன்னு சொல்லுவாங்க இல்ல அது ஒடஞ்சிச்சு லாஸ்ட் இங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் இல்லன்னா ஆ ஆப்ரேஷன் எடுத்துட்டாங்க அதுவாச்சா அப்புறொ வந்து ஆபத்தாயிரு
ஆ அது நம்மளு நம்மளுக்கு அந்த ஒரு பாப்பா ஆற வரைக்கு நம்ம பட்ற பாடு நம்மளுக்கு தா தெரியு என்ன இருக்கு பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டு ஒன்னு கொழந்த பெத்து எடுத்துருக்
ஆனா இப்போ ஒடனே கெடச்சாலு அதுக்கு திட்ட தா செய்வாங்க
இப்போ நம்மளுக்கு அந்த அருமத் தெரியு ஏன்னா நம்மளுக்கு ஒன்னு வ மொதல் கொழந்த நம்ளுக்கு ரொம்ப லேட் ஆச்சு ஆ அதுக்கப்றமா நமக்கு டக்குன்னு ஆயிடுச்சு ஆனா நம்மளுக்கு அது மனசு வராது இல்ல பரவால்ல நம்ம கொஞ்சோ கஷ் ச்சவப்பட்டாது எப்டியாவது பெத்தெடுத்துட்லா அப்டின்னு ஆனா அங்க டாக்டர்ஸ் பாத் த்தீங்கன்னா திட்
டாக்டர் திட்ட மாட்டாங்க எனக்குல்லா டாக்டர்ஸ் திட்டல உ கூட உள்ளவங்களே திட்டுவாங்க கொழந்தைக்கு ஆ இல்ல கூட உள்ளவங்களே திட் ட்டுவாங்க எப்டி சொல்லுவாங்கன்னா ஹஸ்பெண்ட்டென்ன அம்மா
ஆ
ஆ இப்ப தான ஒரு புள்ளைக்கு ஒரு வயசு கூட ஆவு ஒம்பதா மாசத்துல அவளுக்கு ஒம்பதா மாஸோ நடக்கும்போ நா சொல்லியான அடுத்தது
ஐயோ
ஆ அது கொழந்தைக்கு ஒரு வயசு கூட ஆகல அம்மா இன்னா பண்ண முடியு ஒடனே கெடச்சுது
ஆம்மா குடுக்கும் போது நம்ம வாங்கிக்கணு
இல்ல இது மூன்ற வருஷத்துமா இருக்கமோ அப்ப சொல்ல வேண்டியதான
ஆமா அப்ப சொல்ல மாட்டாங்க அப்ப குத்து காமிப்பாங்க ஒன்னு கெடைக்கு இல்லனா அப் குத்தி காமிப்பாங்க ஒண்ணு வந்துட்டு அப்றமா அது ரெண்டாவது வரும்போது சீக்கிரமா வந்துச்சுன்னா அதுக்கு பேச்சு பேசுவாங்க இந்த வ மனுஷங்க இதுவே அதுதான்ப்பா ட்டா குத்தி குத்தி காமிப்பாங்க வந்து
சரி கஷ்டத்தோட கஷ்டொ ஒன்னு கூட பெத்துட்டு பேர மாத்திட்டு பேசாம இருக் ஆதேதா
ஆமாப்பா
நா நெனச்சிட்ருக்க பெத்துட்டு நீ வந்து கட்டுப்பாடு பண்ணிட்டு
ம் ஆம்மா கரெக்டா சொன்னீங்கப்பா உங்ககிட்ட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சிப்பா நம்ம மீண்டும் தொடர்ந்து பேசலா நன்றிப்பா ம் நன்றி வணக்கம்